எப்டி இருக்கீங்க்கா
நல்லாருக்கே மா நீங்க எப்டியிருக்கீங்க
நல்லா இருக்கேங்க்கா இது இப்போ நா கொழந்த வேல கொழந்தைய வந்து எந்த அளவுக்கு நா பாதுகாத்துட்டு நா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றே
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல ஏ பாப்பாவு நா தம்பியு நா இப்டிதா பாத்துக்குறே ஒரு மொறைனு ஒண்ணு இருக்கு வீட்ல வந்துக்கா காலையில எந்திரிப்பக்கா
அ
அவுரு வந்து வேற ஊரு நா வந்து இந்த ஊரு அவுரு வந்து இங்க வந்து இருக்காப்டி
ஓ
அதனால வந்து இப்போ வந்து காலையில எந்திர்ச்ச ஒன்னியே நம்ம வந்து எத்தன வகையான டீ போடுவோ ஒரு நாளைக்கி ரெண்டு வகையான டீ போடுவே நா வந்து ஒரு பத்து வகையான டீ போடுவங்க்கா
அவுரு ஒருத்துருக்கேவா
அவுரு ஒருத்தருக்கு இல்ல எல்லாத்திக்குமே எல்லாத்திக்குமே
உங்க வீட்ல மொத்தோ எத்தன பேர் இருக்காங்க
அஞ்சே பேர்தாக்கா இருக்கோ ஒ பாப்பா ஒண்ணு நா ஒண்ணு அவுரு
அ
அம்மா
ஓ ஓ அஞ்சு பேரு
தம்பி ஆ
ஆ
அஞ்சு பேரு தா இருக்கோ இப்போ காலையில எந்திரிந்ச்சொன்னே அவருக்கு ஒரு இஞ்சி டீ போடணு இஞ்சி வெறும் தண் ணியில தா அதும் பால்ல எல்லா போடவே கூடாது
அ
பால்ல எல்லா போடக்கூடாது பால் வந்து நா தெரியாம வச்சு குடிச்சுக்குவே
அ
அதுமு தெரியாம வச்சு குடிச்சிட்டு கழுவி வச்சிருவே தெரிஞ்சதுன்னா திட்டுப்போ திட் திட்டு திட்டுன்னு திட்டுவாப்டி உன்னய நா குடிக்கவே வேணான்னு சொல்றே யார கேட்டு குடிச்சியா அப்டி சொல்ட்டு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்ற வரைக்கு உட மாட்டாரு டி
நீங்களும் குடிக்க கூடாதா
ஆமா யாருமே குடிக்க கூடாது
ஏன் அந்த மாறி
ஏய் கெடுதலு ஏன் நீங்க வெல குடுத்து வாங்கிக்கீறீங்க ஒடம்புக்கு நல்லது இல்லைன்னு நா சொல்றே இங்க அவரு கேட்கணு இவரு வந்து ஸ்மோக்கிங்கு ட்ரின்கு எதுமே கெடையாது எந்த பழக்கம் கெடையாது இந்த சாப்பாடு விஷயத்துல சாப்பாடு விஷயத்துல கொஞ்சோ ஸ்ட்டிட்டா இருப்பாப்டி சாப்பாடு விஷயத்துல வந்து கொஞ்சோ ஸ்ட்டிட்டா இருப்பாப்டி எந்த பழக்கோ கிடையாதுக்கா இவருக்கு ஆனா இந்த சாப்பாடுங்கிறதுல வந்து கொஞ்சோ ஸ்ட்டிக்டா இருப்பாப்டி இப்படி தா இருக்கோணுன்னா இப்படி தா இருந்தாகணு
அ
அ அதனால ஆ அப்றோ வந்து அ எஸ் சாப்பாடு ரசோ கொழம்பு பொரியலு இந்த மாறி ஐட்டம்லா இருந்தாகணு அப்றோ வந்து சாய்ந்திர கேழ்வரகு கூழு களி இந்த மாறி செஞ்சு சாப்பிட்டு ஆகணு அப்படின்னு அ இப்படிதா இருக்கோன்னா இப்படிதா இருக் குன்னு வந்து ஒரு வரைமுறைய ஃபாலோ பண்ணுவாரு வீடு நீட்டா இருக்கணு எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணு
ம் பசங்களல்லா வச்சுட்டு இதெல்லா நடக்குற காரியமாப்பா
கத்தியெல்லா சொல்லவே கூடாது நா யாருக்காக சொல்றே உங்களுக்கு நல்லதுக்கு தான சொல்றே இப்போ நீங்க ஹாஸ் பாப்பாவுக்கு தம்பிக்கோ உடம்பு சரி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய்ருவீங்க நா அப்டி கிடையாது நா வந்து வீட்லயே எப்டி மோஸ்ட்லி சரி பண்றது வரைக்கு
இல்லம்மா நானு அந்த மாதிரி பண்ணுமான நா எடுத்த உடனே கூட்டிட்டு போக மாட்டே ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவே என்னால முடிஞ்ச வரைக்கு அது ரொம்ப ஹையா வருதுன்றப மட்டுந்தா நா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு
ஆ நானு அப்டிதான்க்கா கூட்டிகிட்டு வீட்லயே செரி பண்ற அளவுக்கு கொண்டு வந்துருவ அப்டி இப்போ பாப்பாவே இன்னு ரெண்டே டைம் மூணு டைம் தா நா எனக்குது ஒன்ற வயசு ஆகுது மூணே டைம் தா ஹாஸ்பிடலே தூக்கிட்டு போய்ருக்கே இன்ன வரைக்குமே ஒரு நாள் தடுப்பூசி ஒரு நாள் வந்து வெயிட் பாக்குறதுக்கு இன்னைக்கு வந்து ஒன்ற வயசு தடுப்பூசி போட்றதுக்கு இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பேங்க்கு போய்ட்டு வந்தே
ஆனா ரொம்ப நல்லது நீங்க இந்த மாரி இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா ஒரே ஒரு விஷயோ என்னன்னா ப் பால் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த் தா அதுல நீங்க காபி துளோ டீ துளோ போட்டுதா நீங்க குடிக்க கூடாது நீங்க வெறு பால டெய்லியு நைட்ல எடுத்துக்கறதுனால நம்ப ஒடம்புக்கு கால்சியம் அதிகமா கெடைக்கு இல்லியா நீங்க ஏ அத குடிக்கறதில நீங்க பால வந்து பாலாவே எடுத்துக்கோங்க காஃபியா டீயா போட்டு அது ஒரு அடிக்ட் ஆகாம
எனக்கு அது புடிக்கும்னா பால் குடிச்சா அது ஒரு மார் மந்தமாருக்கு இதுவே காஃபி டீயு போன்டா கொஞ்சோ நல்லாருக்கு
இல்ல நீங்க அதுக்காக நீங்க சுத்தமா பால் அவாய்ட் பண்ட்டு வெறு டிகாஷன்ல காஃபி குடிக்றதுனால ஒன்னு யூஸ் இல்லல்ல
யூஸ் இல்ல தா புரிது புரிது புரிதுக்கா ஆ அதனால வெயிட் போட்ருவே அப்டின்னு சொல்லிட்டு அதையு கொஞ்சோ ஸ்டிரிட்டா ஃபாலோ பண்ணுவோ அப்டி அப்றோ வந்து வெளக்கு போறது சாமிக்கு வந்து வெளக்கு போறதுல கொஞ்சோ ஸ் டிரிட்டா இருப்பாப்டி வீட நீட்டா தொடச்சி விட்டுட்டு வெளக்கெல்லா க்ளீன் பண்ணிட்டு போட்டோல்லா தொடச்சு விட்டுட்டு வெளக்கு போடணு லேடிஸ் ஃபாலோ பண்றதெல்ல இவர் ஃபாலோ பண்ணுவாரு அந்த மாரி அவங்கம்மா அப்டி வளத்திருக்காங்க வெள்ளிக்கெழமையா ஐயோ நான்வெஜ் எடுக் கூடாது சனிக்கெழமையா நான்வெஜ் எடுக்கூடாது செவ்வாகெழமையா நான்வெஜ் எடுக்கூடாது புத் வியாழக்கிழம சாய் பாபாக்கு உகந்தநாள் அப்டினு சொல்
அப்ப என்னைக்கு தா நீங்க நான்வெஜ் சாப்டுவீங்க
நான்வெஜ் வந்து வாரத்ல ஒரு நாள் சண்டே தா அது வெஜ் சொல்றியா எவ்ளோ வேணாலு காய் சாப்பாடுன்னா ஓகே இவருக்கு நான்வெஜ்னா கொஞ்சோ கஷ்டந்தா
ஏ பரவால்லப்பா அந்த மாரி இருந்தாலு ஆ எப்டி சொல்றது அவரு எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப வச்சுட்டு இரு
ஆமா கேர்லிங் கேர்ஃபுல்லா பாத்துக்குவாப்டி எனக்கு முன்னையெல்லா ரொம்பத் தலவலிக்குங்கா இவரு சொன்ன காலைல அந்த நைட்ல சளி புடிச்சாவே எனக்கு சளி புடிச்சாலு அவருக்கு சளி புடிச்சாலு இந்த சிட்ற்றா பொடின் கேள்விப்பட்ருக்கீங்ளா
என்னது
சிட்ற்றா
அ ஹா
சிட்ற்றத்தை பொடின்னு ஒரு பொடி அந்த பொடி வாங்கிட்டு வந்து வச்சு எதுக்கெடுத்தாலு டெய்லி நைட்டு எல்லாத்திக்குமே அதுதா அந்த கசாயோந்தா
நெறைய கஷாயோ குடிப்பீங்ளோ எனக்கு அது தெரில சிட்ற்றன்னா நீங்க என்ன சொல்வீங்க அது ஒரு மாரி மந்தமா இருக் க்குமே ஒரு எல
எலையிலா இல்லக்கா இது வந்து பொடி
அதுதாமா அந்த மாரி எலையில செய்ற பொடியான்னு கேக்குறே இந்த
இல்ல இல்ல இது வேரோட பொடி வேரோட பொடி
ஓ ஹோ
ஆ வேரோடைய பொடி ப்ரௌன் கலர்ல இருக்கு கா இது அந்த பொடிய வாங்கிட்டு வந்து சுடுதண்ணில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்கனு குடிக்கும் போது தெவட்டு குடிச்சு முடிச்சோனே இனிக்கு அந்த மாதிரி
ஓ ஓ
நாட்டு மருந்து கடையில வந்து வாங்கிட்டு வந்து ஒரு டப் ப்பா என்ன நீ இல்லாத போது கொஞ்ச கொஞ்சமா கொட்டி எருஞ்சிருவ
ஓஹோ காலியாயிர்சு திருப்பி காலி ஆயிச்சுனால வாங்கிட்டு வந்து வச்ருவாரு
ஆமாக்கா நானு செரி நமக்குதா லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு குடிக்கிற மாரி குடிப்ப கொஞ்ச நேரோ நானு டம்ளர் வச்சிட்டுனாலு சும்மா வெளையாட்டுக்கு குடிச்சு காட்டிருவேச் இந்த மாரி சின்ன சின்ன திருட்டு வேல எல்லா நல்லா பண்ணுவே யாரயு ஏமாத்த முடியா சில டைம்ல எட்டி பாத்துருவ அப்ப இருக்க
எனக்கு மாத்திர விஷயத்துல நா அந்த மாதிரிதா பா பண்ணுவே மாத்திரன்னா எனக்கு சுத்தமா புடிக்காது அது குடிச்சாலே உடனே வாமிட் பண்ணிடுவே ஆனா இன்ஜெக்க்ஷன் பண்ணிக்க சொல்லுங்க ஹாஸ்பிட்டல்ல போய் எத்தன வேணாலு குத்துங்க குத்துங்க குத்துங்கன்னு குத்திப்பே
ஆ நானு அதே தா
மாத்திர மட்டு சுத்தமா குடிச்சு அப்டி வாயில் உள்ள போட்டாலே அது வாந்தி வந்துரு நா ரொம்ப வருஷமா எனக்கு மாத்திர குடிக்க தெரியாம அண்ணாந்து வாயில போட்டு அப்டியே முழங்கு போது தொண்டையில போய் அடைக்கு அப்டியே வாந்தி எடுப்பே இப்போ ஒரு ரெண்டு வருஷமாதா கொஞ்சோ ஆப்ரேஷன் அது பண்ணு போது நா வாயில மாத்திரய போட்டுட்டு தலைய இப்படி நேரா வச்சுக்கிட்டு முழுங் கத்துக்கிட்டே ஓ அப்டி குடிச்சாதா நம்மளுக்கு வெளியே வரமாட்டேங்குது அப்போ பயந்து பயந்து அண்ணாந்து வச்சுக்கிட்டே நம்ம முழுங்கு போது தொண்டையில மாட்டிட்டு வெளிய எல்லா வருது
ம்
அப்டின்னு சொல்லிட்டு இப்ப அது பிடிக்க ஓரளவுக்கு கத்துக்கிட்ட மாத்திர அது கூட எனக்கு மாத்திர சுத்தமா பிடிக்காது
ம்
தலவலி அதிகமா வந்தாலு இப்பத்துக்கு தைலோ அதுக்கப்புற ரொம்ப ரேராயி அதிகமா வந்துச்சுன்னா ஒரு மாத்திர போடுவே வீட்லயே பாராசிட்டமால் ஏதாவது எடுத் த்து வச்சுட்டே அது ரொம்ப அந்த ஒரு மாத்தரையில அது கேக்கலன்ற பட்சத்துல ஆஸ்பிட்டல போய் ஒரு இன்ஜக்க்ஷன் போட்டு வந்துருவே
ஆ இப்போ தலைவலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே வீட்ல ஏ வந்துச்சு எப்டி வந்துச்சு நல்லாதா பாத்தியே நல்லா சாப்ட்டுருக்க மாட்டியே அதுனால தா தண்ணி நெறைய குடிச்சுருக்கனு அந்த கேள்வியிலயே மறுபடியு தலவலி அதிகமா தா
எ
இவரு வந்து எனக்கு விசித்திரமா இருக்கு இந்த மாரி பேசுறதெல்லா எங்க இப்படி எல்லா பேசாதீங்கன்னு கூட நா கேப்பே அப்படியெல்லா நீ சொல்ல கூடாது பாப் பாவ் நா சொல்ற ஃபாலோ பண்ணிட்டு இருந்தினா ஒனக்கு தலவலியே வந்திருக்க கூடாது எப்பிடி வந்தது தலவலி எதுனால வந்துது நீ இன்னாவது எரர் மொடக்கா காப்பி டீ குடிச்சிருப்பியா கண்டுபுடுச்சுருக்குற அழுவ தா வந்துரு நம்மளய அறியாமயே நம்ம உளறீர்ற மாரி பேசிடுவாப்படி கேள்வி கேட்ருவாப்டி
ஓ நீங்களே உளறீருடுவீங்க என்ன சாப்பிட்டீங்கன்றத
இப்போ தா இன்னைக்கு நீ ஏதாவது வெளிய போணுன்னு வச்சுக்குங்களே எதா ஒரு ஆசைக்காக ஒரு புரோட்டா தெரியாம சாப்டேன் வச்சுக்குங்களே எனக்கு புரோட்டனா ரொம்ப புடிக்கு எ ஒண்ணு தாங்க சாப்பிடறோ ஆனா அது புடிக்கு ஒண்ணு அல்லது ஒன்றை சாப்பிடுவே அவ்ளதா அதுவே கேள்வியா கேப்பாரு எப் ப்பிடி சாப்டியா கவரு கூட நானு போட்டு எரிச்சுருஞ்சுருவே அவரு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வரதுக்குள்ள அந்த கவர் கூட வீட்டுக்கு முன்னாடி இருக் கூடாது இது எங்கிருந்து வந்து வந்தோனே வாட்ச் பண்ணுவாரு வீட்டு ட்ல வந்து ரைடு வருவாங்கள போலீஸ் எல்லா அந்த வீட்டுக் வந்தா ரைடு வருவாங்கல அந்த மாரி ரவுண்டு வருவாரு ஏதாவது வந்து நீ சமையல் ரூம்ல என்னென்ன பொருள் எங்கெங்க வச்சிருக்கேனு கண்டுபிடிக்கிறே வரே பாரு அப்டின் பாரு ஏங்க நீ வராதிங்கக
எட்ல பரோட்டா எனக் தெரிஞ்சு அந்த சைட்னா ஃபேமஸ்ன்னு நெனைக்கிறே ன மதுர பக்கோ ஆ பின்ன ம் ப எ காஃபி டீ டீ பாலுக்கே இவரு வந்துட்டு இந்த மாரி சொல்ற ஆளு போரோட்டா சாப்ட்டா சும்மாவா உடுவாரு
நா கெஞ்சுவே ஏங்க ஒரு நாள் தோட்டம் நா வீட்ல வாங்கியாந்து செஞ்சு தரே அதெல்லா நீ கடைல சாப்பிட கூடாது அப்படி பாரு
ம் ஓ வாங்கிட்டு வந்து செஞ்சு குடுத்துருவாங்களா அணா வீட்லயே
வீட்ல வந்து உனக்கு நான் வெஜ்ஜா தனித்தனியா என்ன வேணு செஞ்சு குடுத்துருவாப்டி கட பொருள் வந்து ஆகாது கூடாது அப்டி பாரு
அவருமே சமைப்பாருங்ளா உங்க
ஆ சமையல் எல்லா அவரு தாக்கா டாப் லெவல்ல சமைப்பாரு எனக்கு முக்காவாசி சமிலா அவரு சொல்லி குடுத்துதா நா தெரிஞ்சுக்கிட்டே கல்யாண ஆயி இந்த ஆறு வருஷத்துலயுமே நல்லா சமைக்க கத்துக்கிட்டே ஒ ரொம்பு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சமைப்பேன்கா சாம்பார் எல்லா நாங்களா பருப்பு ஊர வச்சு அப்டியே மொளகுபொடி போட்டு கூட்டி வச்சருவா இவரு சொன்ன ஐடியா வந்து ரொம்ப கா பெரிய ப்ராசஸா போகுது ஆனா சாம்பார் நல்லாதா இருக்கு
நா இனி மேலுங்க உங்க கிட்ட சமையலை பத்தி நா நறைய கத்துக்கறே ஏன்னா உங்க ஊர் பக்கோ இருக்குற சமையல் வித்தோ வேற எங்க சைடு இருக்கற சமையல் விதோ வேற
சேரிக்கா கண்டிப்பா நானு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறேகா
ஆ செரிப்பா நா என்னோட ஃபோன எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கிட்ட பேசனதுக்கு நா திருப்பி இன்னொரு முற கால் பண்ணி பேசுறே செரிங்களா இப்போ ஓகேங்க நன்றிங்க